ஆ அது நல்லாவே கேக்குது அதா ஆம் ஸ் நட நடைமுறைகள அனுச்சிட்டு இருந்தோல அந்த விஷ்யொ
ஆமா ஆமா ஆமா
ஆ அதா ஆகட் அந்த கெழங்கு சாப்டுறது நெஜமாவே நல்லாருக்கூ
ரொம்ப நல்லது ஆ நாங்க வந்து அந்த சீனி கெழங்கு மரவள்ளி கெழங்கு சொல்லுவாங்கல்ல சோ அத நார்மலா வேக வச்சிட்டு அத தோல உரிச்சு அத சாப்டுவோ
ஆ அதுல நறைய பேர் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நா இப்ப வீடியோஸ் எல்லா பாத்துருக்கே
அதா அததுதா அதா இப்ப சொல்ல வந்தே கட்லட் பண்றாங்க அப்டி இல்லன்னா அந்த இது மாரி பால்ஸ் மாரி பண்றாங்க அந்த கெழங்க மசிச்சு அத அதுல வந்து ஸ்பைசஸ் இத இதெல்லா போட்டு வெங்காயொ இதெல்லாம் போட்டு அத சீஸ் பால்ஸ் மாரி ஆமா ஆமா சீஸ் உள்ள வச்சு அதுக்குள்ள செய்றாங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சொக் பண்ணதில்ல பட் ஆனா எனக்கு பண்ணணுன்றது இருக்கு பசங்க சாப்ட மாட்றாங்க இந்த கெழங்க சாப்ட வக்கிறதுக்கு பெரிய போராட வேண்டியதா இருக்கு
இவனா இல்ல இது நெஜமாவேங்க அவச சாப்டாத விஷயத்த ஸ்கூலுக்கு தள்ளி விட்டுருவே ஏன்னா பப்பாளி எல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயந்தான
கண்டிப்பா கண்டிப்பா
ம் என்ன பப்பாளிய கேட்டா சொல்லு சா சாப்பிடப்படனு சொன்னா எனக்குல்லாம் நெஜமா பப்பாளி ரொம்ப பிடிக்குங்க ஒரு பப்பாளி கொடுத்தாலு ஒத்தைக்கு அசராம திஸ் சாப்டுவேன் அது ஏன்னா இங்க உள்ள பப்பாளி எல்லாம் இனிக்கும் ஏன்னா நம்ம வீட்லே பறிக்கிறது கடைலல்லாம் வாங்க மாட் நாங்க இங்க எங்களுக்கு வீட்டுக்கு இனிக்குமா அப்ப வந்துல எப்டியும் கொஞ்சோ டேஸ்டா தான் இருக்கும் சுவீட்னஸ் ததிகமா இருக்கும் அத சாப்பிட சொன்னா முடியாது நான் சொன் சொல்லுவேன் கலவை படி நல்லா பப்பாளி கலர்ல ஆயிருவ அப்டினு சொன்னா ரெண்டு பீஸ் உள்ள போகும் அப்றோ அதுவும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரேர் வேண்டா நந்தி நா ரெண்டு சாப் ட்ருக்கேன் இதுக்கு ஏத்த மாரி கலர் வந்தா போதும்
அந்த பிள்ளைங்ககிட் ட பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப் இப்பல்லாம் பேசுறாய்ங்க ன்ற மாரி தோணும் ஏ சாப்பிடு சொன்னதாம்மா எனக்கு இது வேணாமா எனக்கு இது டேஸ்ட்டே பிடிக்கலமா அப்டின்றுவாய்ங்க
உங்களுக்கு ப்ரீதா இல்லியா
நா ஹெல்தியா இருக்குலடா உன் நல்லதா சும்மா எப்ப பாத்தாலும் நய் நய்ன்னாத ப்பா அப்டிம்பாய்ங்க ஏன்டா நா ஏதாவது ஒன்னு சொன் னா உடனே அத அங்க கொழுதின்னு பண்ணுரா அப்டின்னு அ
நீ மட்டும் அது என்ன சொல்லுவாங்கன்னா நான் எப்பாது போன் பாத்துட்டுப்பேன் அப்ப சொல்லுவா என்ன நீ இப்ப பாரு போன் பாக்குறப்ப உன் கண்ணெல்லாம் பாதிக்காதா எனக்கு கண்ணு மட்டும் தான் பாதிக்குமா அப்பின்னு கே க்குறது இந்த பாரு நம்மள கொஸ்டின் பண்றது ஸ் ஸ் இது என்ன சொல்றது கொஸ்டின்னா
எனக்கெல்லா ரொம்ப நாள் ஆய்ச்சு ரொம்ப வயசாயிடுச்சிடா அநால எங்களுக்கு கண்ணு போனாலும் பரவால நீங்க என்னும் வளரனும்மேடா அப்டின்னா அ அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் கண்ணு ஒண்ணு தான போட உனக்கும்தான இதாகும் அப்ப வைய் நீ எதுக்கு பாக்குற அப்டின்னுவாய்ங்க
அது ஒரு எதோ அதிமேதாவிகள் மாதிரியே பேசுவாங்க இ ஐயோ கடவுளே ஸ்கூல்ல இந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது ஏய் நா என்னா தெரியுமா ஸ்கூல்ல அது இப்டி பண்ணாங்க நா அப் அப்றோ ஏதாசு எல்லாத்தையு சாப்ட்டு வந்துட்டானு வச்சுக்கோங்களே நெஜமாவே வந்த உடனே வந்து பாரு டிஃபன் பாக்ஸ்ல ஏதோ மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கே அப்பவே தெரியு அவ எல்லாத்தையு சாப் ட்டு வந்துட்டா அப்டின்னு சொல்லிட்டு நம்மட்ட வேணுனே நம்மள இது பண்றது க்காக ஒரு விஷயோ சொல்லுவாங்க ஆ நா பாரு டிபன் பாக்ஸ்ல எல்லா மிச்ச வச்சிட்டு வந்து டிபன் பாக்ஸ பாத்தியா இல்லையா அப்ப நா சொல்லுவே நான் உன்ட்ட என்ன சொல்லிரு க்கே ஸ்கூல்ல இருந்து வந்த உனே எல்லாத்தையு ஓபன் பண்ணிட்டு மிச்சோ இருந்தனா மாட்டுக் கு இங்க பசுமாட்டுக்கு கொட்டிருவோ பசுமாடு எல்லார் வீட்லயு இருகிறதுனால மிச்சத்தல்லாத்தையு பசுமாட்டுக்கு கொட்டிர்வோ சோ பசு அங்க போட்டுட்டு நீ என்ன போன்னு கழுவ போட்ருக்கணுன் நா உன்ட்ட சொல்லிருக்கனா இல்லையா அய்யியோ உனக்கு தெரியாதா நா மொதலே போட்டுட்டனே
அது நம்ம பண்ணணுனு நெனப்பாய்ங்க நானுமே வந்தோன்னே சொல்லுவே டிஃபன் பாக்ஸ் எடுத்து பிளைன் வாஷ் பண்ணுங்க பிளைன் வாஷ் பண்ணி வைங்க அப்டின்ற மாரி சொல்லுவேன் அது நல்ல மூடா இருந்தா ஒரு நேரோ செய்வாய்ங்க ஒரு நேரோ அம்மா போமா நாங்களே இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கோம் டயர்டா இருக்கு நீங்க பேய்பண்ணுமா அப்டினுவாய்ங்க நீ இவ்ள நேரம் சும்மாதான இருந்த நீயே போய் பண்ணுமா அப்டின்னுவாங்க
நா அத கொஞ்சோ கண்டிஷ்ஷனா சொல்லுவேன் ஏன்னா இப்பவே பழக்குனாதான் அதெல்லாம் பழகுவாங்க இல்லன்னு வச்சுக் கோங்கள நம்மகிட்ட ஒரு மாரி எதிர்த்து நிப்பாங்க என்ன ந நீ எல்லா வேலையு என்ட்டையே வாங்குற இதெல்லா கேப்பா ஒரு வேல செய்ய மாட்டா நெஜமாவே மூத்தவா எனக்கு வன்ட்டு எளைய பொண்ணு கொஞ்சோ எதாது வெச்சு செஞ்சு செதாச்சு செஞ்சுதரனா அவ சின்ன பிள்ள தா அத எடுத்தா இத எடுத்தா இங்க ஒரு ஆளு குனிஞ்சு நிமுராவே ஆ குனிஞ்சு நிமுரவே ரொம்ப வருத்தப்படுவாங்க அங்க ஒரு துணி போட்ருக்கே அப்டின்னு சொன்னா இப் இப்ப இந்த காம்ப்பிடிஷன் வெக்கும் போது செல்லுவாங்க அதாவது எ தம்பி எங்க அக்கா பொண்ணு அதாவது எங்க அக்கா பையனு இவளு இருக்கும்போது அங்க ஒரு துணி கெடக்கு யார் எடுத்துடா யா மொத ஆள ஓடிருவாங்க அந்த வேலய மொத ஆள செய்வாங்க இதே நம்ம அவ மட்டு தனியா ஒக்காந்துருக் கும்போது மாடில ஒரு துணி கெடக்கு செல்லோ போய் எடுத்துட்டு வரியா அப்டின்னா கஷ்டமா இருக்கு எனக்கே கால் வலிக்கு நானே எவ்வளோ சின்ன பிள்ள ஒனக்கு தெரியுமா தெரியாதா இப்படிலா கொஸ்டின் பண்ற
கண்டிப்பா அது வந்து அத ஒரு ஆள் போட்டிக்கு இருக்கும் போது தா அந்த ஒரு இதே வரு அவிங்களுக்கு இது மா அனா எங்க வீட்லே இப்டே இதே தா நடக்கு எ பையனு எ தங்கச்சி பிள்ளயு வந்து இந்த மாரி போய் எடுத்துட்டு வாங்கன்னு பொறுமையா சொன்னா கேக்க மாட்டாங்க இப்ப யார் ஃபஸ்ட் எடுத்துட்டு வராங்கனு பாப்போனோனு போய் ரெண்டு பேரு அடுச்சு புடிச்சு ஓடி வருவாயிங்க
வாங்க
ஏன்டா இத மொதலே செஞ்சிருக்கலாலடா மொதலே இத தானடா சொன்னே அப்டினா கேக்க மாட்டாங்க இதுல அ கோவோ வேற வந்துரு அவே ம ட்டு எதுக்கு எடுக்கறா நீ என்ன தான சொன்ன அவ எதுக்கு போய் எடுக்கறா அப்டீன்னு
எப்டி நடக்குனா இவா போய் கொஞ்சோ பேய் எடுத்துட்டு வந்துருவா அப்ப எங்க தா அக்கா பைய வந்துட்டு அழுவா உடனே திருப்பி என் என்ன பண்ணணு தெரியுமா திருப்பி அத போட்டு அவே போய் எடுத் ஐயோ இப்டி பண்ணாதா திருப்தியாவா ஆமா அழுதுக்கிட்டே இருப்பா அவன அவன அவே ஒரு விஷயத்துல தோத்துட்டானா கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன நா எனக்கு தெரியாது நா தோத்துட்டே நா தோத்துட்டே ஐயோ ஐயோ நா தோத்துட்டே ஐயோ நா தோத்துட்டே எப்பா போய் துணிலா திருப்பி கொண்டு போய் போட்டு திருப்பி எடுத்துடுவ இதுக்கு நானே போயி எடுத்துருக்கலா அஸ்சோ
அதுதா அதுதா அவங்கிட்ட ஒரு வேல சொன்னம்னா அத ஒன்னுக்கு ரெண்டு வேல கண்டிப்பா அந்த பிள்ளைங்கள்ட்ட வேல சொல்லி வாங்குறது வந்து ரொம்ப பெரிய வேல எ பெரிய மையலா வந்து நல்ல மூடாருக்கா அப்படின்னா அவனே கேப்பா என்னம்மா தோச ஊத்தவா அப்டின்னு கேப் பைய நல்லதுடா தோச ஊத்துடா இதுவே நம்ம ஒடம்பு சரியில்லடா ஒரு தோச ஊத்தி குடுறான்னு கேட்டா அம்மா போமா நானே டயேடா இருக்கே இப்ப தா எனக்கு நா டி வி பாத்துட்ருக்கே இன்ட்ரெஸ்டா என்ன போய் வேல சொல்ற போ நீயே போய் சுட்டுக் கோ அப்டின்ருவியா அவிங்களுக்கு அது நல்ல மா தோச சுடுவா போடுவா அதலா பண்ணுவா டீ போடுவா ஆ சிக்ஸ்த் படிக்கிறா
ஓ சிக்ஸ்த் போறாங்க பரவால்ல அதனால ஒன்னு இல்ல இல்ல எனக்குலா கொஞ்சோ அடுப்புக்கிட்ட விட்டதுக்கே பயோ இவா செய்வேன்னு சொல்லுவா செய்வேன்னா என்னனா நம்ம பக்கத்துல உக்காந்துப்பா தொறிச்சிருமோ அப்டின்னு சொல்ட்டு ஏன்னா நமக் கே திருச்சா நம்மளே தாங்கிக்க மாட்டோ பிள்ளிங்களா அப்பறோ என்ன பண்ணுவாங்க ஆ அதனால நா ரொம் ம்ப என்னன்னா சேர் போட்டு பக்கத்துல நிக்கற நா எடுக்கற இந்த அப்பளபூதா இதுக்கு தா மோஸ்டா சண்ட வரு நானே உள்ள போடுற அந்த எண்ணெய்க்குள்ள நா போடுறே இன்னிக்குள்ள நா போடுற அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அது போடும் போதே கொஞ்சோ பயமா இருக்கு
இப்பயுமே நம்ம எதாது தாளிக்கிறோனா வந்துருவாயிங்க வந்து நா இத போடுறேனே நா கருவபுள்ள போடவா நா கடுகு
ஆ கருவேப்புலல்லா அவதா போடும்பா சேரு போட்டு வந் து நின்னு போடுவா அப்ப எனக்கு பயங்கர பயமாருக்கு தெரிச்சுட்டுனா என்ன பண்றது டக்குனு சேர்ல வேற நிப்பாங்களா பொசுக்குனு தள்ள முடியாது நம்மனா போட்டுட்டு தள்ளி வந்துருவோ, அவங்களுக்கு அது தெரி
ம் ம்
யாதுல அப்பளப்பூவெல்லா அதனால மோஸ்டா தாளிக்கிறதுக்கு விட மாட்டே இந்த அப்பளப்பூ பொரிக்கிறது மட்டு சண்ட போட்டேருப்பா சேரிம்மா நீயே போடுமா அப்டி சொல்லிட்டு அது மட்டு ஏனா அத அவ ரெகுலரா அந்த ஒண்ணுக்கு சண்டைக்கு வந்துருவா நா அப்பளப்பூ எடுத்து வச்சுடனா போது அம்மா நான்தா எண்ணெ இப்ப நா நந்தி நா எண்ணெயில நான்தா போடுவோ நான்தா எண்ணெயில போடுவே அப்டி சண்டைக்கு வருவா சேரி போடு அப்டி சொல் ட்டு ஒண்ணு ஒண்ணா ஆ ஆனா இது வந்து பொறுமையா போடுவா நம்ம ஒரு நாலஞ்சு அன்னத போட்டு பொரிச்சு அந்தள எடுத்துருவோமான்னு பாப்போ அங்க ஒண்ணு ஒன்னா ரசிச்சு ருசிச்சு போடுவாங்க இதுப்பாரு இது பெருசாவல பாரு இது இந்த சைடு பெருசாகல பாரு அப்படிங்கிற மாரி
அப்டின்னு நமக்கு வேற இது சொல்லுவாங்க அம்மா இதெல்லா பொரியவே இல்லமா அம்மா இன்னு நல்லா இத பண்ணி வுடுமா அப்டின்னுவாங்க வெங்காயோ இன்னு வதங்கவேயில்லமா இன்னு நல்லா வதக்கி விடுமா, டேய் எனக்கு தெரியும்டா சமைக்கிற எனக்கு நீ போடா அப்படின்னு கேட்க மாட்டாங்கே அப்பதா வந்து நமக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாய்ங்க இத இப்டி பண்ணணு அத அப்டி பண்ணணுனு சொல்லி நானுமே ரொம்ப விடமாட்ட, என்னைக்காவது ஒரு நாள் அவனே இன்ட்ரெஸ்ட் அவனா
உளாசில்க்ஸ் போனாங்கனா இதே மாரி பண்ணி கொண்டு வா அப்பறோ இந்த சுக் சுட்டி டிவி கார்டுன்ல வர்றத பாத்து அந்த டிஷ் பண்ணிகுடு இந்த டிஷ்ஷ பண்ணிகுடு ஓ இப்ப அதெல்லா ஒரு ரெகுலராவே கேட்க ஆரம்பிச்சுட்டா முன்னாடி இந்த அளவுக்கு கேக்க மாட்டா இப்ப அதிகமா இப்ப நா இங்க ஃபுல்லாமே அம்மா வீட்ல செட்டில் ஆய் ட்டோமா அம்மாவுக்கு ஒடம்பு சரியில்லாதனால அப்ப வந்துட்டு கொஞ்சோ அது செல்லம் டிவி பாக்குறதாருக்கட்டு அங்கனா பெருசா இது எங்க மாமி ஃபுல்லா டிவி பாப்பாங்க அப்ப இவ பெருசா இருந்து பாக்க மாட்டா உக்காந்து சும்மா வந்து விளயாடிட்டு இருப்பா இங்க வந்துட்டு யாரு டிவி பாக்குறது ஆள் கடையாது எங்க அப்பாவு வுட்டு குடுத்துட்டு போயிருவாங்க அவ வந்தோன
அதனால
ரிமோட் தரீங்களா இல்லையா இந்தாம்மா நீயே பாரும்மா அப்டி சொல்லி எங்கப்பா எழும்பி போயிருவாங்க வேற, ஆ அய்யய்யே கடையவே கடையாது அந்த பழக்கவே கடையாது நிஜமாவே ஃப்ரிங் இப்பலா இல்லையா
நீங்க சொல்ற மாரி இன்னக்கி கால்லதா அவ எனக்கு ஆர்டர் போட்டு போனா அம்மா எ பிரெண்ட்ஸ் எல்லா எப்டி கொண்டு வர்றாங்க தெரிமா ஆ, மஷ்ரூம் ஃபிரைடு ரைஸ் கொண்டு வராங்க அப்பறோ பனீர் ஃப்ரைடு ரைஸ் கொண்டு வராங்க அப்டி இன்னோன்னு என்னமோ சொன்னானே ஏதோ ஒண்ணு கொண்டு வராங்க சோ இதெல்லா இதெல்லா கொண்டு வராங்கமா நீயு இந்த மாரி குடுத்து வுடுமா அப்டின்னா சேரிடா குடுத்து வுடுறன்டா செஞ்சு தரண்டா அப்டின்னு அவங்க மட்டு அதெல்லா கொண்டு வராங்க முறுக்கு கொண்டுவறாங்க அப்டின்னு நா அதெல்லா அன்ஹெல்தினு குடுத்து விடமாட்டே ஹெல்தியாதா
ஆனா அலோ பண்றாங்களா இங்க வந்துட்டு ஆயிலி ஃபுட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த மாதிரி வெளியே உள்ள பாக்கேட் ஐட்டத்த எங்களுக் ஸ்கூல் இங்க அலோடு கடையாது இந்த பன்னு பிஸ்கட் பிஸ்கட்டுலா சுத்
ஆ அந்த மாரி அதாது இங்கயு அத அலோடு கிடையாது ஹெல்தியா குடுத்து விடணு பயிரு சுண்டலு அந்த மாதிரி குடுத்துவுடணு
வீட்டல ராகில பிஸ்கெட்லா பண்ணனு அந்த மாரி எ தங்கச்சி வந்துட்டு இது பண்ணுவா ப்ரௌவ்னி எல்லா சூப்பரா பண்ணுவா அவ வீட்டுக்கு வரப்பல்லா அதுல வந் டு பண்ணுவா அழகா பண்ணீர்வா எனக்கந்து பிஸ்கட் பண்ணுன் ஆச நானு பண்ணுவே ராகி இத்லியே பண்ணலா அப்படி சொல்ட் ஒரு பாத்துட்ருப்பே
தேரி செக் சே உம் உம் இவிங்களுக்கு வந்து பிஸ் க்கட் அந்த பாக்கெட் ஐட்டம்ஸு பேக்கரி ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் எதுவுமே குடுத்து விடக் கூடாது
ஆ ஆமா
அதனால வந்து ஏய் கொண்ட பயலே இதா இத தா ஹெல்தியா தா குடுத்து வுடணு ஆப்பிள்ளு ஃப்ரூட்ஸ் அந்த மாரி ஃப்ரூட்ஸ்
ஓ ஆப்பிள் வைக்கும் மோது வாப்பிள்க்கு கருத்துருன் தானே ஒரு மான் வி கலர் மாறிரு ஒல் இல
அது அப்டிதா சொல்லுவாங்க உப்பு தண்ணில போட்டு வச்சா கருக்காதுன் ஜொல்லுவாங்க கழுவி கட் பண்ணி உப் உப்பு தண்ணில ஒரு நிம்ஷோ டிப் பண்ணிட்டு அதுக்கப்ற மாறாது டிப் பண்ணிட்டு அதுக்கப்பறோ வச் வுடணு
உப்பு பிடித்தமாதிரி எல்லா இருக்காது அப்
அ ஜஸ்ட்டு அந்த மேல உள்ள இல்லல்ல அந்த மேல உள்ளன் டெய்லி இதாகறதுக்காக மட்டுன்தான அதனால உம்
அணோனு
இன்தெக்கா ஆ
சவுனுங்கம்மண்ணா அழகா ப்ரீ பண்ணி பைய்யெ எண்ணெ போட்டுக்ணு அந்து கொஞ்சு மொரு மொருன் வரு நமக்குன்னா எப்டியா எ ஒரு கெழங்கு இப்டி ஊ கொஞ்சம் வங்குன மாரி ஆகுமோ அந்த மா ஆமா அவ்ளல ஊத்தி வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல அவு கொன்
கொஞ்சுஸ்
ஜோ ஃப்ரீஸ் பன்வாங்க வெர வெட்டி வெச்ட்டு ஃப்ரிஜ்ஜுக்குள்ள வச்சி ஆ என்து அந்த டைம் ரோ மொருன்னு இருக்கும் பாத்துக்கொர ஆப்றமா என்ன ஆய்ருன்னா ஒரு மாரி த அமா நாய் வாழத் நார்மல் உர்ளக்லங்கு எப்படி ஆய்ரு அப்டி ஆ ஆய்ரு அந்த டைம் நல்லார்க்குது ஃப்ரெஞ்ச் ப்ரைஸிரு ஆமா எனக் த ஃப்ரென்ச் ப்ரைஸ் வய் அடிக்க அடிக்கடி சென் செஞ்சி குடுத்துர்க்கே வீட்ல இருக்கும் போதல்லா செஞ்சி குடுப்பே கரக்டடா அந்த கியூப்ஸ ஈஸி எல்லா அந்த நீல் வாக் கரட்டா கட்னீர்வே ஏனா மூணு லேயர் எடுத்து போது அந்தந்த லேயர்க்கு வந்துரு ஓகே
ஆமா
ப்ரைட்னா அன்ற சாப்டாது நல்லா இருக்கு அடு த்த நிமிஷோன்னா அது கொஞ்சு இதாய்ரு நம்மதா நார்மல் உர்ளலங்கு ஆய்ரு அவ்ளதா அது சொன்னா கேக்க முட்டாங்க என்ன அது அந்த மாரி இல்ல இது பாரு அ பச்சாஸ் பண் டா அப்டிங்கது இங்க ச்சா தொட்டு சாப்றதுனால ச்சாஸ் பண்ணி ஹ ஆ ஷோ கே எ ஒப்பண்ணு அந்தே அவ்ங் கேக்குற பாத்து ஆ அக்லா ஆ சொல்லும்மு எனக்லா ச்சாஸ் பண்ணன் தெரியாத் எனக் தெரிஞ்சது நா பண்ணி தருவே அது சாட்டுக்கோ என்னால முடிஞ்சது நா பண்ணித்தரே நீ சாப்ட்டுக்கோ அப்படின்றுவே அண்ணாச்சு ப்பல்லா சுத்தமா சாப்ட மாட்டா வீட்லே கிடைக்கு இங்கே அவங் இந்த வய்ல் இந்த வெளைய்லி சைட்லல் நட்டு விட்ருப்போ அப்ப வந்துட்டு எங்ளுக்கு இங்க மொளைக்யு ப அதல்லா ஸ்கூலே குடுத்துடுவே
ஓ
சாப்டவே மாட்டாங்க மேடோ அது ஸ்கூல்ல குடுத்துட்டா என்ன ஆனாலு சாப்ட்டுருவாங்க
உம் நல்ல விஷ்யோன பிடிக்காத பொருளல்லா குடுத்துறது இவெங்கல்லா அப்பல்லா கொண்டு போமாட்டாய்ய ஆ எனக்கு இது பிடிக்காது எனக்கு இதெல்லா குடுத்து வுடாத அப்டின்ருவாங்க இவெங்க சாப்புட்ற அந்த நாலு பழோ மாதுள பழோ அந்த மாரிதா இவெங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்டியே வாந்தி வர்ற மாரி இருந்துச்சு எனக்கு ஒமட்டிக்கிட்டு இருந்துச்சு எனக்கு வாந்தி வர்ற மாரி இருந்துச் சு அதுனால முடி வச்சுட்டே அப்டின்றாங்க
இழுவ
இதுவே கொஞ்ச பிடிச்சதுனா சாப்ட்டு வந்துருவாங்க இல்லேன்னா இப்டி கொண்டு வந்துருவாங்களா அத துனாலயே ஓரளவு கொஞ்ச கொஞ்சம் புடிச்சதா ரொம்ப புடிச்சதா பாத்து பாத்து பாத்து பாத்து வக்கிறது